ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குது கேக் க்குது ஓ எனக்கு கேக்குது உனக்கு அப்டில்ல அ எங்க வீட்டுக்கு போயாச்சா
ஆ பக்கத்துல வன்ட்ட
ஆ என்ன சொன்னா தஸ்வி
எதுவு சொல்லல அப்டி என்ன அப்டி நூர்வா கெடைச்சா எ ஃபஸ்டு எனக்கனுப்பு அப்டின்னு
என்னது காசா
ஹ ஆமா
ஆ என்ன டஸ்ட்லிட்டு ஜிபேதா இருக்கா ஹலோ
நாளைக்கு வேற வெளிய போறோ
எங்க போறீங்க
படத்துக்கு
யார் யாரு
யாரு நானு தஸ்லி பின்ன ரிஸ்வான இல்ல
அ
வேற யாரு அவ்ளோதா மத்த சீனியர்ஸ் எல்லா ம்
ஓ மத்த நீங்க இது பொண்ணுங்களென்ன
ஹிந்துதா
ஹலோ
ஹலோ ஹிந்து தாண்டி ஆ
பசங்க இல்லையா
பசங்களா இல்ல அது என்ன எதோ ஹாரர் படோ இருக்குதா
ஆமா
ஹாரர்
அ ஆ ஆ அந்த படத்துக்கா ஏய் சூப்பர் சூப்பர் என்ன ஏ நிஸ்வனா வரல
தஸ்லீன் இஷ்வானாவு பேசறதுல்ல
அப்புடியா
தஸ்லின்‌ இஷ் னாவ் பேசறுதில்ல
ஏ
அது எதோ அத்தீஃபோ அத்தீஃப் சண்டனால
அத்தீஃபி யாரு
அத்தீஃப் வந்துட்டு தஸ்லியொட ஆளு
ஓ செரி
அத வெச்சு சண்ட
ஓஹோ
உம்
அப்பொ எ நிஸ்வானா நீயி தஸ்லி மூணு பேரு ஒடுத்தர்தா இருக்கீங்ளா
ஆமா தஸ்லி அப்பப்போ வருவா அப்பப்ப போய்ருவா
யார் கூட போவா
ஸீனியர்ஸ் கூட வந்து உகாந்ருப்போ
ஓ இதுக்கு இது இ பேரு வேற பேருக்குன்னு நாலு பேர்ட் டுக்கா சேந்ர்க்கீங்க
ஆமாடி‌ எல்லா தனித்தனிதா
இது எப்டி போது காலேஜு
ஏதோ
ஆ அப்ப சாப்டும் போதாச்சு தஸ்லி இருப்பாளா
இருப்பா எங்கிட்ட பேசுவா
ஆஹ்
நிஷ்வானாட்ட பேசமாட்டா
ஓ நிஷ்வானா வந்து தஸ்லிட்ட சண்ட போடுச்சா இல்ல ‌ந அ தஸ்லி நிஷ்வானாட்ட போட்டாளா
அத்தீஃப் வந்துட்டு இவுங்க ரெண்டு பேர் பேசற்த பாத்ருக்கு
அஹ்
இன்ஸ்டால
அஹ்
அத வந்து நிஸ்வானா கேட்டாலாமா எதுக்கு பாக்குது அப்டினு
ஆஹ்
அதுக்கு வந்து சண்ட
ஓ நம்ம மெசேஸ் பண்றது எதுக்கு அந்த அவ்ங்க லவ்வர் பாக்குறா அப்டின் சொல்லிட்டா ஆண்டவரே இப்ப எவ்ளோ நாளாச்சு ரொம்ப நாச்சா
எப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி பேசுனதாமா
அஹ்
இன்னு பேசிட்டுல்ல
சுகோ
பேசுங்கடி இருக்றதே மூணு பேர் தா எதுக்கு இப்டி சண்ட
அப்டின் சொன்னியா
து விளாடுங்க
சோ இப்ப பா ஃபர்சுர்ட்ட பேசுறக்கு வாய்ப்பிருக்கா
ஃபர்சூன்க்கிட்டயா நா அன்னைக்கு சொன்ன போய் பேசவா அப்டின் கேட் டா அப்றோ அதுக்கப்றோ அவ பிளாக் பண்ணி வச்சதா ஞாபகம் வந்தது அவளே நீ பிளாக்ல அவன் பிளாக் பண்ணிட்டாள எல்லாத் தியும்
ஓ அன்பிளாக் பண்லயா இன்னு
இன்னு அன்பிளாக் பண்ல அவ்ளுக்கே அது கொஞ்சோ எண்ணோ இல்லாதவ நம்ம எதுக் போய் பேசணு அப்டின் நெனச்சே
அப்ப அவ யாரு கூட இருக்கா அந்த அந்த பையங் கூடயேதா இருப்பாளா அவ லவ்வர் கூட
அவ சீனியர் அவ போயிட்டா
ம் போயிட்டானா
ம் முடிஞ்ச்சு அவனுக் காலேஜ்
அப்ப இனி யார் கூட இருப்பா அவ
இன்னோர்த்த இருக்கா க்ளாஸ்ல ஒருத்த
ஓ பொண்ணுங்க பசங்க ஒட்டுக்க ஒக்காந்துக்லாம் மா
ஓ பொண்ணுங்க பசங்க ஓட்டுக்கா ஒக்காந்துகலானா அப்டி ஒக்காரகூடாது ரெண்டு ரோ பாய்ஸ்க்கு ரெண்டு ரோ கேர்ள்ஸ்க்கு அல சைட் சைடா ஒக்காருவாங்க அந்த ரெண் டு சைட் கார்னல்ல அந்த பைய ஒக்காந்து இந்த கார்னல்ல இவ ஒக்காருவா இந்த கேர்ள்ஸ் சைட் கார்னர் இவ உக் காருவா பாய்ஸ் சைட் கார் னர் அந்த பைய ஒக்காருவா
புரிஞ்ச்சி அப்போ பேசிக்க முடியுல
ம் அந்த மார்
மா மத்த பொண்ணுங்கிட் ட பேசுவாளா
மத்த போட்டுங்கிட்ட பேசுவா எங்ககிட்ட பேசமாட்டா
ஓ சாப்புறதெல்லா யாரு கூட உக்காந்து சாப்புற்ற ஏ எனக்கே ஆச்சரியமாருக்கு எப்டி போ எப்டி இருந்தோ நம்ம இப்ப இப்டி ஆயிடுச்சி ஆளாளுக்கு அங்கங்க நீ ஒருத் தி கிட்ட பேச மாட்ட நா ஒருத்தி கிட்ட பேஸ் மாட்ட அப்டின்ற மாரி இருக்கு
பாத்தியா இப்ப எப்டி இருக் குனு
கும் போது நா நாங்க இருக்குமோது நம்ம சண்ட போட்டுக்குட்டாலு சீக்குரொ சே சேர்லனாலு சேந்தா திருப்பியு அதே மாரி பழைய மாரியே ஆயிருவோ இப்போ ஒட்டுக்கா இல்லாதனால ஆ அங்கங்க அப்டி இப்டி இருக்கு நீவேதா நிவேதாவு பெரிப நாங்க பேசிட்டோ ஆனா பழயஸ் பழய மாரி இல்ல
ஆ
அப்டே எ என்னன்னா என்ன அந்த மாரிதா
என்னாச்சு
ஆ
தா ஃபர்சானோட அக்காக் நிச்சயமாச்சல்ல
ஆமா
ச்சுட்டாங்க
வேண்டாவா ஏ
தெரியல அந்த அண்ணா வந்து குடிக்குதாமா ஓவரா குடிக்குதாமா என்ன தம்பியோட கைய ஒடச்சு விட்ருச்சாம்மா ஆத்தாவ கத்தி எடுத்து குத் த போதாமா
அவுங்க அப்பாவியேவா ஆ
எல்லா பாத்து வேண்டா அப்டி சொல்லிட்டாங்க
அந்த பைய வீட்லே சொல்லியாச்சா வேண்டான்னு
ஆ ஏ பையன கட்டிக்காத ஒனக்கு தா கஷ்டோ
ஆ
சொல்லி சொன்னாங்கம்மா பாத்தவு சேரி எனக்கு வேண்டா அப்டி சொல்லிட்டே
அது கரெக்ட்டு தா இப்புடி இது ஆனா இந்த இந்தக்கா சொன்னா அவுங்க மாறுவாங்கள மாற மாற மாட்றாங்களா
மாற மாட்டேனா
அந்த வீடியோல நாலு வர்ஷ லவ்வு ப்ரோ அப்டி இப்டி இப்டினு எனவோ பேசிட்ருந்தாங்க அந்த அ ண்ணா ம் அந்த அண்ணாவ பாத்தா அப்டி தெரியவே மாட்டிதுல்ல இப்டில்லா பண்ணுவாங்கனு ஒரு அப்பாவி‌ மூஞ்சி வெச் சுட்டு
அதா எப்ப வேண்ணாலு எது வேணாலு மாறுங்குற மாரி
அ எப்டி ஒனக்கு தெரிஞ்ச்சு
இது நீ‌ யார்டியு சொல்லாத
எப்டி தெரிஞ்ச்சு
இத எங்க அக்கா ஃபாத்து வந்து எங்க அக்காவ கூப்ட்டு சொன்னா யார்டியு சொல்லாத அப்டின்னு எங்க அக்கா எங்கிட்ட சொன்னா அஹ் சிதா போயி ஏ தங்கச்சியோட ஃப்ரெண்ட் ட சொல்லிருக்கா.
ஆஹ்
தங்கச்சி வந்து எங்கிட்ட சொன்னா
அஹ் ச்சா எவ்ளோ அந்த ஃபங்க்ஷன்லா வச்சு சு எவ்ளோ சங்கடமாருக்கு ஃபர்சு உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சே
உம் இப்ப க்ளியரா கேக்குதா உனக் கு
கு எனக்கு ஃபஸ்ட்ல இருந்தே கிளியரா கேக்குது. எடையில தா பேச் நீ பேச்னதே கேக்கவே இல்ல
ஹா நா நீ பேசுனது கேக்கவே இல்ல இப்பதா கேக்குது கொஞ்சொ
ஆஹ் இப்ப ரெண்டு காள் முடிஞ்சிருச்சுனு நெனக்கிறே ஒரு மிஷ இரு அப் எனக்கு அப்டிதா காட்டுது. ஹே அதுக்குள்ள எட்டு நிமிஷ ஆச்சா
எட்டு நிமிஷ ஆயிருச்சா தெரில
அதுக்கு ஏன்ன
இதுல ஸ்பீக்கர்லா போட முடியாது
நானே ஃபர்ஸ்ட் டைம் தான பேசறே அதனால எனக்கே தெரில இப்பதா நா ஃபஸ்ட் கால் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது வந்து அப்ப இது மூணாது காலு ஆனா நமக்கு அப்ப திருப்பி என்னால கூப்ட முடியாதா அப்டி ஆறு காலு முடிஞ்சா ஐயோ
ஏ
ஆனா இப்பதா இப்ப ரெண்டு கால் முடுஞ்சு ஆஹ் இன்னு மூனு கூப்டலா இப்ப இது இதுக் முன்னாடி நம்ம பேசுனோல அதுக்கு எடுத்ருக்க மாட்டாங்கல்ல கணக்கு சேத்ரிக்க மாட்டாங்கல்ல
ஹா விடு கூப்ட சொல்லு வெசா
ஆஹ் ஏனா அது பத்து நிமிஷோல பேஸ்வே இல்லல்ல
இப்ப பத்து நிம்ஷத்துல கட்டாயிருமா?
அப்டிதான் நெனக்றே பாப் இப்ப பத்து நிம்ஷத்துல கட்டாகுதானு இல்லனா ஒரு கரெட்டா ஒரு பத்து நிமிஷ ஆகும்போது நம்ம கட் கட் ஆக்கிர்லா
ஆஹ் பயஞ்சு நிமிஷ ஆகட்டு
ஏ இங்க இருக்குடி மியூட்டலா
டி எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேது
ப்ளே
புரில
மியூட் பண்றது
ம்
அது இங்க ஏதோ இருக்கு ஒனக்காட்டுதா
இரு பாக்குறே
இந்த செட்டிங்ஸ் மாரி ஏதோ ஒண்ணு காம்ச்சிச்சே ஆஹ் இல்லல்ல அது நோட்டிபிகேஷனோடது
புரியல
அதுக்குள்ள பத்து நிமிஷ ஆயிடுச்சுன்ன ஆங் அந்த ஃபோட்டோ அனுப்ச்சு உடற சொன்ன அந்த ஃபோட் ஃபோட்டோ அனுப்ச்சுடுறன்ன அந்த ம் என்ன மாத்து அ மாத்தற ஃபோட்டோ
ஆஹ் அனுப்
இது இ இது தானாவே கட் ஆகுன் சொன்னாங்க தானாவே கட் ஆகல ஹலோ
ஆஹ அப்ப நம்ம கட் பண்ணி பாப்போமா
ஆஹ் ஆனா எனக்கு நீ சொன்னது ரொம்ப சங்கடமாச்சு பாத்து அக்காவோட நிச்சயம் அப்டி ஆ ஆனது
என்ன பண்றது
ச்சை அப்போ அந்த அக்கா மூடிட்டு வேறு யாரோ பைய்ன லவ் பண்ணியிருந்தா வாச்சு அந்த அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் வ ச்சு கெடைச்சிருந்திருக்கும் நாலு வருஷோ இப்ப வேஸ்ட்டுல்ல டைமு ஆ ஹா ம எனக்கு எதுவுமே காட்ல எனக்கு வந்து என் ஒரு பொம்ம மட்டும் காட்டுது
எனக்கு ஒரு பொம்ம பின்ன வந்து கீழே ஒரு கட் பண்ற பட்டன்
ஆஹ் ஆஹ் அதுதா அது மட்டுதா காட்டுது வேற எதுவு காட்ல சேரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணு பாக்குறேன் நா கட் கட் பண்ணி பாக்குற என்ன நடக்குதுன்னு ஆஹ்
ஆஹ்